ஆமா யூஸ் பண்றா
சும்மாதா அதுக்கு இருக்கே நீ என்னாப் பண்ற
நா வந்து சும்மாதா இருக்கே சாப்ட்டியா
சாப்ட்டாச்சுடா இப்பதா சாப்ட்டே நானா நமக்கு என்ன தக்காளி சாப்பாடுதா
ஆ ஆ
நீ என்ன சாப்ட
நா என்ன சாப்ட்டே நாலா சும்மா தோச
ம்
கால சட்னி சாம்பாரு
நீ டெய்லி இதே சாப்பாடுதானா
டெய்லி இதே சாப்பாடு இல்ல இன்னக்கி இந்த சாப்பாடு நாளைக்கு வேற சோறு
சேரி சேரி ஆ ஆ சேரி சேரி
என்ன பண்ற ஆபீஸ்லா எப்டி போச்சு
ஆபிஸ்ஸு நல்லதா போயிட்
ஆ
எப்பையு போலதா என்ன இது ஒரு மாட்டுக்கு செல்லு நோடிபிகேஷன் வருதா
ஆமாம்மா
ஆ அத மியூட் போட்டு வையு
ஆ போட்டே போட்டே
சேரி சேர்ரா அப்பறோ என்ன இவனுக்கு ஓ தோஸ் க்கு காசு குடுக்கலயாமா கேள்வி பட்டே
யாருக்கு
ஓ ஃப்ரெண்டுக்கு காஸ் குடுத்தியா
ஆமா போன மாசம் பத்தாயிர ருவா வாங்குனா
செரி
இன்னு தரான் இன்னு தரான் அதா எதுக்கு வாங்குனான்னே தெர்ல
ஆ
கம்பெனில எதாவது சார்டேஜு ஆயிருக்கு அதுனாலதா வாங்கிருப்பா ம் அதா அவன் வாங்கிட்டு அத போட்டு ரொட்டேஷன் போப் பா
சேரி சேரி இல்ல நெறையா இது வச்சுருந்தா க்ரிடிட் கார்ட்ல்லா வச்சுருந்தா
ஆ ம்
இல்ல அதுக்காகவே வாங்கி இருப்பானான் தெர்ல
தெரியில சாட்டேஜு அவன் இருந்தா ஷார்டேஜ்ல இதெல்லா ஒனுக்கு ஒரு ஷார்ட்டேஜே கிடையாது ஆயிரோ ஐநூறுல பத் பத்தாயிரல்லா ஷாட்டேஜு கெடையாது
ஆமா
அவரு லேக்ஸ்ல தான் போவாரு
அவரு அவரு யாரு நினச்ச அப்றோ அவரு லேக்ஸ்லதா‌‌ பண்ணுவாரு சும்மாவா அவரு சாதாரணமா ஆளா நம்ள மாதிரி
சாதான்
இன்னக்கி கூட பாத்தேனே அத சொல்ல‌வே இல்ல அவ எதுமே
ம்
அவ இன்னைக்கு தான் போனா அப்றோ போயிட்டு தா இந்த ஃப்ரீயா சொல்லி தறாங்கள்ல இந்த டேலி சொல்லி தராங்களாமா டேலி
ஆஹான்
அதே ஃப்ரீயா சொல்லி தரங்களாமா அதான் போய் கேக்குறதுக்கு போனோம்
ம் ம்
அங்க போய்ட்டு நான் அப்பயே அவன்கிட்ட கேட்டே கிளம்புதுக்கு முன்னாடி நா வரட் ட்டுமாடா நானு வேற டாக்குமென்ட் எல்லாம் அனுப்பிடுறே நீ பிரிண்ட் போட்டு எனக்கு நீ ஃபார்ம் பில் பண்ணி நீயே குடுத்துடு அப்டின்னே
ம்
அது வந்து இல்ல நீ நேர்ல வரணு நேர்ல வா நேர்ல வா அப்டிதா சரி நேர்ல போயிட்டு எல்லா எல்லாமே நா பண்ணே ஜெராசுலாம் போ ட்டு ஒரு ஃபார்ம் குடுத்தாங்க
சேரி
அந்த ஃபார்முலா ஃபில் பண்ணிட்டு போய் குடுத்தா ஆ அதுதா அது பொண்ணு என்னாங்குது ஆ கிராமத்து துமுட்டதாய் இந்த ஸ்கீம்மு
ம்
ஆ இதுக்கெல்லா இல்ல இப்ப வந்து உங்கவுடு வந்து ந நகரமாருக்கு
ம்
சிட்டிக்கெல்லாம் வந்து இல்லன்ருச்சு ஒரே வார்த்தேல
ம்
கடசிலே பாத்தா அவனுகே இல்லன்ட்டாங்களம்மா
ஓஹோ
சொல்ல வேண்டிதான எனக்கே இல்லைட்டாங்கடா சிட்டினு சொல்லி பாவம் ஊரு வராது அப்டின்னு சொல்ல வேண்டியதான
ஆ
சொல்லாம அப்றோ சொல்றா‌ எனக்கும் இல்லீட்டாங்க சே எதுக்கும் உனக்கு கொடுத்து பாக்கலாம்னு சொல்லிதா அவ உனக்கு இல்லைங்கறாங்க அப்டின்னு
அவே அப்டி தான்
கோளாறாருக்கா
ஆஹ்ஹா அப்றோ என்ன ஆ அவே அப்டிதா காச வாங்கிட்டு இப்ப இனி எத்ன் நாள் ஆக்க போறானு தெர்ல கூக்குறதுக்கு
அவே அடுத்துதெதா ரொட்டேஷன் பண்ணா குடுப்பான்
ம் ஏற்கனவே அப்டிதா இருவதாயிரோ வாங்குனா
இது எப்ப?
அதெல்லா ஒரு நாலு வருஷோ மூணு வருஷோ இருக்கு
சேரி சேரி
க்கு வாங்குனா என்ன பண்ணானே தெரில இருவதாயிரமு குலோஸ்
ஆ
அதாபயமா இருக்கு நாளைக்கு அர்ஜென்ட் பத்தாயிரோ வந்து அர்ஜெனட்ன்னு கேட்டான் இப்ப எனக்கு அர்ஜென்டு
ம்
அவசரமா இருக்கு சேரி வாங்கி வ இது பண்ணிக்கலா அப்டின் பாத்த
சேரி சேரி தெர்லயே அந்த ஒன்னா வேலைக்கு கெடைக்க மாட்டுது உனக்கு வேற எதோ ஒரு வேல கெடச்சா கூட பரவால்ல
ம்
அவனு வேற ஒரு வேலைக் போடா அப்டின்னானா எந்தெந்த எந்த பக்கோல்லா வேல கெடைக்குதோ அந்த பக்கோல்லா வேலைக் போயர்றான்
ம்
போயிட்டு அது என்ன பண்றா ஒரு செய்றா ஒரு மாசோ செய்றா நின்ட்றான்
ம்
இன்னைக்கு கூட ஒரு எடத்துக்கு போனோ எக்கோ அடிக்குது ம் இன்னைக்கு போனோ ஒரு எடத்துக்கு போயிட்டு சேரி வேல செய்யலான்னு கேட்க போனோ
ம்
அதுக்கு வந்து ச பத்து மொதோ தர அப்டினாங்க
ஆ
இடுதா நக கடை நக கடைக்கு
சேர் சேரி
நக கடைக்கு இந்த வேல என்ன வேலனா பில்லிங் போட்ற வேல
ம் ம்
பத்தொம்பதாயிரோ தர்றாங்கலாமா
சேரி
பன்னெண்டு மண் நேரோ டுயூட்டி
ம்
வந்து செய்றயானு கேக்றாங்க
சேரி
விஷ்ணு அவன் விஷ்ணு வந் சொல்ட்டான் நா வந்து இவ ம் அ அப்பறமேட்டு சொல்ற அப்டி சொல்ட்டான்
செரி
நா இன்னு முடிவு பண்ல நா இன்னு முடிவு பண்ல இன்னு டைமிங் செட் ஆவாது
ம் ம் எத்தன மணிலிந்து எத்தன மணி
காலைல நா ஒம்பது மணிலிந்து சாய்ந்துரோ ஒம்பது மணி வரைக்கு நைட் ஒம்பது மணி வரைக்கு அதா கரெக்டா பண்ணெண்டு மண் நேரன்டா ஆமாமா
ம்
எங்கதா போறதுன்னு தெர்லடா எ எல்லா பக்கமு வேல வேல வந்து ஒண்ணு வராமிருக்கு வேல வந்துத்திக்குவே இப்ப நெறைய எடத்துல வேல வருது இந்த எடத்துல ஒரு வேல வருது அப்புறோ இன்னொரு எடோ திருச்சில ஒரு வேல்ருக்கு
ம்
அது அப்றோ அ இது இருந்தா
ம்
அப்பறம் ஆ ஏ டி எம் ல அன்லோடு கேஷ் அன்லோடிங் அது ஒரு வேல்ருக்கு
ம்
மூணு
ம் ம்
அப்பறோ இன்னொன்னு என்னாது அந்த இது ஆ அ மேனுஃபேக்சரிங் கம்பேனி ஒன்ட்ருக் கு அங்க ஒண்ணு நாலு
கம்பேனி பேர்ல்லா சொல்ல வேணா
ஆமா ஆமா மேனு சொன்னுல்ல கம்பனி பேரு இல்லையே
அ அ
ம் அவ்வு வந்திருக்கானா எங்க போறதுன் தெரில
சேர் சேரி அப்புறோ வேற எங்கயாவ் வெளிய போலான் ப்ளான் இருக்கா
வெளிலவா போகணு எதாது டூருதா போலான் பாக்குறே
எங்கயாவ் போலாமா
எங்கே போலா இதுவரிக்கு எங்க போல நம்ப
ஏ நெறைய எடத்துக்கு போலடா நம்ப
அது அ அது வேண் ஆமா ஆமா அதுவு கரெக்ட்டுதா எங்க போனோ த கை என்ற என்றளவுக்குதா வரமாட்டுது
ம்
எ நாளைக் ஊட்டிக்கு போலாமா
ஆனா ஊட்டி என்னமனா கல்யாணமா பண்ணிருக்கோ ஊட்டி போற்துக்கு
யா
அங்கல்லா கப்பில்ஸா போனாதா நல்லாருக்கு ஊட்டி கொடைக்கானல்லா
அதுக்குன்னு நம்ம ஏன்டா ரெண்டு பேரு அது கலயாணம் பண்ணிட போ முடியு
ம் வேற எங்கயாவுபோலா கேரளா சைடு போலா
கேரளா சைடு என்னாருக்கு
கேரளா சைட்னா நெறைய இருக்குடா ஒன்டர்லா இருக்கு தீம் பார்க்கு நெறைய இருக்கு
ஆ
பீச் சீ பீச்சிருக்கு ஆ
சேர் தெரியாது எனக்கு அது ஆ ஆ
ஏன்டா கேரளாவ்ல பீச்சில்லாம இன்னாடா
டே உண்மையாலுமே கேரள இதுவரைக்கு நீ கேள்விப்பட்டுருக்கியா கேரளால பீச்சி இருக்குன்ட்டு சென்னையில பீச்சினு கேள்விப்பட்டுருக்க புதுச்சேரில பீச்சி இருக்குனு தெரியு ஆ கேர் சேரி செரி
பீச்ச இரு பீச்ச இருக்கு நம்மள மாரி மீன் பிடிக்கிறவங்களு நறைய பேர் இருக்காங்க
அப்புடியா
ஆமா
அப்புறோ நீ சொல்றத பாத்த கடலோட கடலோடதா இருக்குமாட்ருக்கு இவங்க இதுவு கடலு
ஆமா ஆமா
ம் ம்
கோவா கோவாவுக்கு போனாங்னா
கோவா சைனால தாய்லாண்டு
ஆமா
அப்டி போனா செலவாகு
அது நம்ப பேக்கேஜ பொறுத்து இருக்கு எத்தன் நாள் தங்கறமோ அத பொறுத்து இருக்கு
அதா இருக்கு அத்தா பாத்த கூட்டு போறாங்க
ஆமா
அதா எத்தன் நாள் தங்குறோ நைட்டு கா பகல்து எத்தன பகல் எத்தன் நைட்டுன் கேப்பாங்க
ஆ
அதுக்கு மாரிதா அதுக்கேத்த மாரிதா பில்லு பாத்ததே என்னன் பண்ணிக்கலா ஒரு நாள் போகலா ஆ போலா என்ன ஒரு ரெண்டு லட்சோ ஆனாலு செரி நால் லட்சோ ஆனாலு செரி ஒரு ஃபாரின் ட்ரிப் போனாதா லாக்ப்படு என்னடா பாரின் ட்ரிப் போகாம இருந்தோ வெச்சிக்க வாழ்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு போய்ட்டு எதயாது சுத்தி பாத்துட் வர்ணு வாழ்க்கைல கடைசி காலத்துல யோசிக்கணு அதுக்காவாது போய்ட்டு சுத்தி பாத்துட்டு வர்ணு என்னா ஒரு ஒரு லட்சோ ஒன்ற லட்சோ ஆகு பாத்துக்கலா அதுக்கு இன்னு டைம் இருக்கு சேத்து வெச்சி கொஞ்சோ கொஞ்சமா போ வேண்டிதா ஒரு ஆறு ஏழு பேரு சேந்து போகலா